போய்ட்டங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க தோச ஊத்தி சாப்ட்டாச்சுங்ளா
இன்னு இல்லிங்க அதுக்குள்ள எங் வீட்டுக்காரு வேற பசி இல்லைன்ட்டாரு திருப்பி வந்து வேல செய்றக்கே உட்காந்துட்ட
செரிங்க இப்ப நீங்க நைட் டியூட்டியு பாக்குறீங்க நைட்ல வேல முடிச்ட்டு பகல்லையு மீதி வேல பாக்குறீங்க
வீட்டு வேலையாங்க
ஆ இல்ல ஆஃபிஸ் ஒர்க் சொல்றங்க
ஆ அது வந்து இப்ப நைட்டோட முடிஞ்சுதுங்க பகல்ல வந்து ஏதாவது ஒரு அவசரோ இல்ல ஏதாவது வந்து நம்ம உதவி பண்ணு
ஆமாங்க
அப்டின்னா மட்டு கூப்டுவாங்கங்க அப்ப மட்டு நம்ம போய் பார்த்தா போது
சேரிங்க நா இங்க வந்து வேலைக் சேர்றக்கு முன்னாடிங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க அநியாயத்துக்கு கம்மி சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தங்க இப்ப நாம்ம இப்ப நம்மளோட மாச சம்பளத்த ரெண்டா டிவைட் பண்ணா என்ன வருமோ அந்த சம்பளத்துக்கு வேல செஞ்சுட்ருந்தங்க
ஐய்யியோ ஆ
கொடுமைக்கு வேல செஞ்சுட் இருந்தங்க நாலு வர்ஷமா வேல செய்றங்க அந்த ஸ்கூல்ல
செரிங்க
வருஷோ ஐநூறுவா ஏத்தி இருந்தாக் கூட இந்நேரோ ஒரு ஆ வாங்கன சம்பளத்த விட ஒரு ஆறாயிரவா வாங்கிருக்கலான் வைங்க அப்ப நீங்க கணக் போட்டு பாருங்க நா ஸ்கூல் சேந்தப்ப வேலைக் சேந்தப்பங்க வெறு நாலாயிர்வாய்க்கு வேலைகு சேந்தங்க நா சேந்தது வந்து நாப் படிச்ச ஸ்கூல்தா ஒரு கவுர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல்னு வேலைக்கு சேந்தேங்க
சேரிங்க
சேரும்போது என்ன நெனச்சு சேந்தனா சேரி நம்ம படிக்கிற ஸ்கூலுக்கு நம்ம ஒ செய்யற ஒரு சர்வீஸ் சா இருக்டுன் சேந்தேங்க அங்க இதுதா சாக்குன் புடிச்சுக்டுங்க நாலு வருஷமா மனசாட்சியே இல்லாம சம்பளமே ஏத்துலிங்க நாலு வருஷமாவு இதேதா நாலயிரந்தா வாங்கிட்ருந்தே
அய்யோ இப்ப எங்கப் பள்ளிக்கோடத்துல பாத்தீங்னா நம்ம இப்ப போய் சேந்துகர்னா சேந்துக்லாங்க சேந்துக் டாய ஒரு எட்டாயிரத்தி ஆர்நூறு ம் அந்த மாரிதாம் நெறையப் பேத்துக் குடுத்துட்ருக்கறாங்க இப்ப நம்ம போறோ அம்டினாம் பாத்தீங்கினா நம்ளுக் கோ கிட்டதட்ட அந்த அந்த அளவுலதா வருதுன் வெச்சுகோங்க ஆனா என்ன ஒரு இதுன்னா இப் இப்ப நீங்க உங்க பசங்க அங்க படிக்கிதுன் வெச்சுக்கோங்க ரெண்டு பேத்துக்கு அம்பது சதவீதோசு ஆ கட்டணோ வந்து ஃப்ரீ
அப்டிங்க
நீங்க இப்ப அவிங்கிளுக்கு ஒரு நாப் பதாயிரோ அ பள்ளிக்கட்டணங் கட்றீங்னா நீங்க அங்க வேல செஞ்ச ரிங்கனா இருவது இருவதாயிரங் கட்னீங்னாப் போது ரெண்டு பேத்துக் சேத்தி நாப்பதாயிரோ கட்னீங்னாப் போது அப்டி அந்த ஒரு இது இருக்குது சலுகை இருக்குதுங்க
அ நீங்க சொல்றது வந்து பிரைவேட் ஸ்கூல்தானே சொல்றீங்க
ஆமாங்க
சேரிங்க நா சொல்றது வந்து நாப் படிச்ச கவுர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுங்க ஆனா அங்க வேல செய்றவுங்க எல்லாருமே வந்துப் பாத்தோம்னா கவுர்மெண்ட் டீச்சர்ஸ் தாங்க
சேரிங்க அப்ப நீங்க அதுலட் கொஞ்சோ அத் இது பண்ணிருந்திந்தீங்கனாப் ப்றோ உங்ள அந்த நெரந்தரமாலாம் மாத் க்க மாட்டாங்ளாங்க
நானு வந்து அந்த மாரி ஒரு எண்ணத்தோட தாங்க போனே
செரிங்க
செரி இன்னைக்கு இல்லனாலு நம்மக் கொழந்தைங்ளுக்காக வேல செஞ்சோம்னா கண்டிப்பா நம்முளுக்கு ஒரு நெரந்தரமான வேல கெடைக்கு நல்ல சம்ளோங் கெடைக்கு ஒரு மூனு வருஷோ நாலு வருஷோ கஷ்டபட்டுதா பாக்லா அப்டின் சொல்லிட்டுதாங்க நானு அந்த வேலய தொடர்ந்து செஞ்சிட்ருந்தே ஆனா வந்து அவங்க வந்து பாத்தோம்னா நம்மள அவுங்ளோடத் தேவைக்காகதா யூஸ் பண்ணிக்கிறாங்களேத் தவர அ அவுங்ளுக்குள்ள ஒரு ஆளா நம்மள உருவாக்கணுன் அவுங்க நெனைக்கிறதில்லைங்க அவுங்க விடவும் மாட்டாங்க அப்றோ இ
இல்லைங்க அவிங்க பரிட்ச எழுதி வந்துருக்காங்க நம்ம இங்க இது பண்றோல்ல அதனால சிலதுங்க அப்டிதாங்க இருக்குங்க சிலப் பேர் நல்லா உதவிப் பண்ணுவாங்க நம்ம எப்டியாவது அவுங்ள கொஞ்சோ உயர்த்தி உன்னு அப்டின்ட்டு
அ இதாவது பரவாலைங்க ஏப்ரல் மாசோ மே மாசோம்மு ஏப்ரல் மாசோ ஒருப் பத்து பதனஞ்சு நாள்ச் கூல் இருக்குமா மீதி நாள் ஸ்கூல் லீவ் விட்ருவாங்களங்க அப்போம் வந்து பாத்தோம்னா எங்கள வந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு வர சொல்லுவாங்க ஆனா இந்த டீச்சர்ஸ் எல்லா என்னப் பண்ணுவாங்க அப்புன்னா இவுங்களுக்கு எதுக்கு ஏப்ரல் மாசம் மே மாசோ சம்பளோ அவுங்கதா வந்து சும்மாதான வராங்க குழந்தைங்களயா பாத்துக்கறாங்க அதனால வந்து இவுங்க வேலைக்கி வரட்டு அடுத்த வருஷோ இவுங்களுக்கு வேல வேணுன்னா இவுங்க ரெண்டு மாஸோ கண்டினியூவா வரட்டு ஆனா இவுங்களுக்கு சம்பளமெல்லா குடுக்க கூடாது இந்த ரெண்டு மாஸோ அவுங்க ஃப்ரீயா தா ஒர்க் பண்ணு அப்டின்ல்லா எங்கள டிமண்ட் பண்ணாங்க நா மூணு வருஷோ அப்டித்தாங் பண்ணே ஏப்ரல் மாசமு மே மாசமு ரெண்டு மாசமு சம்பளமில்லாமே வேல செஞ்சு கொடுத்தேங்க
அதெல்லா அப்ரோ தப்பு தானங்க அவிங் வளரவே உடமாட்டாங்
கண்டிப்பாங்க நா வந்து என்ன நெனைச்சிட்டு போனேன்னா நம்ம அங்க வந்து இருந்தவ்ங்கல்லா பாத்தோம்னா எனக்கு பாடோ எடுத்த டீச்சர்ஸு இன்னைக்கி என்னோட ரெண்டு குழந்தையுமே அங்கதா படிக்கிதுங்க இன்னைக்கி இல்லனாலு என்னைக்காவுது ஒரு நாள் ஒரு சம்பளோ ஏத்தி கொடுப்பாங்க அப்டிங்கிற ஒரு இதோட நாங்க வாய்ய தொரந்து கேட்டோ நா வந்து வேலைக்கி சேந்து நாலு வருஷோ ஆச்சுங்க இன்னைக்கி வரைக்கு நீங்க சம்பளமே ஏத்தல ஒரு ஐநூறு ஐநூருவா எத்திருந்தீங்கனாலு இன்நேரோ ஆராயிருவா வந்திருக்குங்க ஒங்க கிட்ட நா வேலைக்கி சேரும்போது எண்ண வந்து ஒருலிட்டரு எம்பது ருவா இருந்ததுங்க இப்போ வந்து கடைல வாங்குனா ஒரு லிட்ரு நூத்தி அருவோருவா சொல்றா என்னையே வந்து டபுள் மடங்கா மாறிடுச்சு ஆனா நீங்க இன்னு சம்பளோ கூட வ ஒரு ஐநூறுவா கூட சேத்து தர்லிங்க அப்டின்லா சொல்லி பாத்தேங்க என்ன சொ சொன்னாலு செரி செரிபா செரி பாக்லா இருங்க செரி பாக்லா இருங்க இந்த பதில் தா சொன்னாங்க தவர அவுங்ளுக்கு வந்து ஆ அந்த மனசே இல்ல எப்டியாவ்து அவ்ங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க இல்லன்னா என்னால இதே வேலைக்கி இதே சம்பளத்துக்கு வரக்கு ஆயிரம் பேர் ரெடியா இருக்கறாங்க அப்டிங்கறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியேங்க ஆ நம்ம ஒரு டீச்சரா போறோனா பண்ணிட்டோ சேரி கட்டிட்டு போறோ நல்லா நீட்டா அயன் பண்ணி நல்லா நீட்டா போறோல்ல அதுனால அங்க இருக்கறவ்ங்களா என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா இவுங்கள எப்டியு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க இவுங்கள மாரியே நம்ளுக்கு இங்க வேல கெடச்சா சந்தோஷமா இருக்குல்ல அப்டிங்கற நெனைப்புலங்க நெறைய பேர் போயி சேல்ரி என்ன அப்டின்னு அது கிட்ட கேட்காமயே போயி கால்ஃபர் லெட்டரு லா குடுத்துட்டு வந்தாங்க
சேர் செரிங்க
நா நெறைய பேத்துட்ட சொன்னே நாங்க வந்து இந்த சம்பளத்துக்கு தா வேலைக்கி வரோ எங்கள வந்து பெர்மனன்ட்டெல்லா பண்ண மாட்டாங்க நானே நல்ல வேல கெடச்சா மாறி போய்ருவேங்க அப்டின்னு நெறைய டைம் சொன்ன ஆனா அவங்களா எல்லார் என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து நம்மள ஏதாவுது பரமனநன்ட் பண்ணிருவங்களோன் பொறாமையில் பேசுறாங்க அதயெல்லா பெருசா எடுத்துக்க கூடாது அப்டின் சொல்லிட்டு இன்னுமே வந்து அந்த இன்டர்வியூ லெட்டர் குடுக்குறது வந்து அதிகமாயிட்டே தா போச்சு அதுனால இவுங்களுக்கு என்ன ஒரு திமிராயி போச்சுன்னா இவங்க இல்லன்னா என்ன இன்னொருத்தர் இருக்கறாங்க எப்டியோ இந்த வேலைக்கி ஆள் இருக்குதுல இந்த சம்பளத்துக்கு கு அதனால இவ்ங்களுக்கு நம்ம சம்பளமே ஏத்த தேவல்ல அப்டின்ட்டுங்க போய் கேட்டோம்னா உங்கனால இந்த சம்பளத்துக்கு வர முடிஞ்சா வாங்க இல்லன்னா நீங்க வராதிங்க அப்டின் மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிருவாங்க
அதா அதாங்க இப்ப நெறைய பேரு அந்த வேலயத்தா பண்ணிட்ருக்கறாங்க நம்ம அலுவலகத்துலே அதுதா நடக்குதுங்க
ஆமாங்க உங்கனால முடிஞ்சா இந்த சம்பளத்துக்கு உங்களுக்கு ஒத்து வருனா வாங்க அதுக்குன்னு என்னங்க ஒரு மனசாட்சியே இல்லாம பண்றதாங்க ம் ஒண்ணு இல்லங்க இப்ப நா டெய்லி டீச்சரா போறே ஒரு சேரீ அயன் பண்ணா ஒரு சேரீக்கு முப்பது ரூவாங்க இங்கிருந்து அஞ்சு நாள் வேல செய்யறா வாரோ நூத்தம்பதுருவா அஞ்சு புடவ கட்னா மாசத்துக்கு இருவது புடவ அதுவே வந்து பாத்தோனா கிட்டத்தட்ட ஆறுநூ ரூபாகுது இவங்க குடுக்குற சம்பளத்துல ஒரு காவாசி சம்பளோ துணி துவைக்கறக்கு அயன் பண்றக்குமே போயிருங்க எனக்கு மட்டு தனிப்பட்ட மொறையில
அதாதாங்க நம்ம வீட்டுக்கு ஒண்ணு வாங்க முடியாது
கண்டிப்பாங்க ஆனா வெளிய இருக்கிறவங்கல என்ன நெனச்சிக்கறாங்கன்னா இந்த மாரி கவர்மெண்ட் எய்டடு ஸ்கூலுக்கு வேலைக்கு போறங்காட்டி ஓ நல்ல நெறைய சம்பளோ வாங்குவங்களாட்ருக்குதே எப்டி அயன் பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க அப்டிங்கறாங்க
நீங்க இந்த ஆ கவர்மெண்ட் தேர்வெல்லா எழுதி பாக்கலாம்ல்லங்க
இல்லைங்க நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தாங்க இருக்கற ஆனா எனக்கு இந்த டீச்சிங் ஃபீல்டே வந்து புடிக்கலீங்க வேற ஏதாவது குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாரி எழுதலான்ட்டு டி என் பி எஸ் சி டெட்டு இந்த மாரி எழுதலான்ட்டு தாங்க இருக்க நானுேமே
சேரிங்க நானு எனக்கு ஒரு தடவ எழுதி அஞ்சு மார்க்ல போச்சுங்க நான் ஒரு ரெண்டு மூணு தடவ எழுதுனங்க அப்றோ எழுதிட்டுத்தா மறுபடியு அதுக்குனே இதுல சென்னைலிங்க அ சென்னைலிங்க ம் மனிதநேயம் கோச்சிங் சென்டர் இருக்கு தெரியுமாங்க
தெரியுங்க தெரியுங்க டி எஸ் பி நடத்தறாருள
ஆ ஆமாங்க ஆ இவரு சைதை துரைசாமி நடத்தறாருங்க அது ஒரு அமை ச்சர் முன்னாள் அமைச்சருங்க அவர் நடத் த்துறாருங்க அவர் நல்ல உதவி நெறைய பண்றாருன்னு வச்சுக்கோங்கள அப் இப்ப வந்து இலவசங்க ஆனா நா போன வருஷோ பாத்தீங்கன்னா ஒரு நுழைவு பரிட்ச எழுதி உள்ள போணு
ஓ அங்க உள்ள சேர்றதுக்கே ஓரளவுக்காவது நம்மளுக்கு எந்த அளவுக்காவது நம்ம ப்ரிப் பிரிபேர் பண்ணிருக்கோ அப்டிங்கறத தெரிஞ்சுட்டுதா பண்றாங்க
அதுல தேர்வாயிட்டு உள்ள போணங்க போனோனே அவர தா போய் மொதல்ல பாக்கணுங்க அவர போய் பா தோம்னா அவர் வந்து நம்மளோட மார்க் அடிப்படையில நம்ம எந்த தேர்வு எழுதலாம்னு அவரு எழுதி கொடு ப்பாருங்க
சேரிங்க
இது எழுதுங்க இல்லன்னா இது எழுதுங்க இப்ப வந்து நா நா வந்து ஒரு நானூத்தி நாப்பத்தி நாலு மார்க்குங்க
ம் சேரிங்க
க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது தே தேர்வும்மு நாலாவது தேர்வு ரெண்டுக்கு எனக் கு குடுக்க சொல்லிருந்தாருங்க ம் அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வாரோ ஒரு க்கா நம்ம அந்த இது இடத்துக்கு வருவாருங்க நம்ம இது ஒரு ரெண்டு மூணு கல்லூரில கல்லூரி பள்ளிக்கூடத்துல ரெண்டு மூணு எடத்துல பண்ணாங்கங்க ரெண் ம தெரிஞ்சு ரெண்டு எடத்துல க அ இதாவே பண்ணாங்க ஒண்ணு வந்து எங்க நா தங்கியிருந்த விடுதி பக்கத்துலயேங்க இன்னொன்னு வந்து கொஞ்சோ அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு இது எனக் கொழந்த விடுதி பக்கத்துல இருந்தது பக்கங்க நடந்து போயிட்டு நா பாட்டுக்கு நடந்து வந்துக்குவே
பரவால்லைங்க ஆனா வீட்ட உட்டு படிக்கிறக்காக தங்கி இருக்கறக்காக தனியா போய் இருந்திருக்கீங்க
ஆமாங்க எங்க அக்காலா அங்க இருந்தாங்க எங்க அக்கா வந்து இதுல இருந்தாங்க செய்தி செய்தி இதுல இருக்கறாங்க ஆமாங்க வாசிப் பாளரா இல்லிங்க அதுல பேக்ரவுண்ட் ஒர்க்ல இருந்தாங்க
ஆ ஓகே
பத்திரிகையாளருங்க எங்க அக்கா வந்து பத்திரிகையாளரு
உன்னோ ஜேனலிஸ்ட்டு புரியுதுங்க
ஆ அதனால வந்துட்டு அவுங்க மூலியமா தா வந்துட்டு போ முடிஞ்சது அவுங்க வீட்ல தங்கி ஃபஸ்டு ஒரு கொஞ்சோ ஒரு ரெண்டு மூண் நாளு அவிங் வீட்ல தங்கனுங்க அப்புறோ மறுபடி விடுதியில சேந்துக்கிட்டே அப்பறோ அவுங்கதா வந்து பாத்துக்கிட்டாங்க
ஆமா என்ன இருந்தாலு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில இருந்து படிக்கிறதா கரெக்ட் ட்டு ஒருத்தர் வீட்ல போய் தங்கிருந்தோம்னா இன்னக்கி இள்ளனாளு என்னக்காவ்து ஒரு நாள் எதாவ்து சொல்லி காம்ச்சிருவாங்க
அ அப்பறோ வாரோ ஒருக்கா வாரோ ஒருக்கா போவேங்க
சேரிங்க
போயிட்டா அங்க ரெண்ட் நாள் இருந்துட்டு சனி நாயர் விடுமுறைங்க
சேரிங்க
ஆ மீதி அஞ்சு நாள் தா நம் போவோ அதுல வந்து நம்ம வார கடைசிக்கு வருவாருங்க அ இதுக்கு ஆ நம் படிக்கிற எடத்துக்கு வருவாருங்க ஆ வந்தாருன்னா அவுரு பாட்டுக்கு ஏதாவ்து ஒன்னு பேசிட்டு நடுவுல எழுப்பி கேள்வி கே பாருங்க யாரயாவது ஒருத்தர யாரு அது வந்து அதுக்கு பதில் சொல்றோமோ அவுரு சட்ட ஜோப்புலருந்து காசு எடுத்து குடுப்பாருங்க எவ்ளோ காசு வருதோ அக் கைக்கி அந்த காசு அப்டியே குடுத்துருவாரு
பரவால்லைங்க அ படிக்கிறவங்கள ஊக்கப்படுத்தறக்காக எதோ விஷயம் பண்றாங்க செரிங்க இருங்க
ஆ செரிங்க
நீங்க கூப்ட்டீங்களா நா கூப்ட்டனா
நீங்க கூப்ட்டீங்க
சேரிங்க நா வச்சுட்டு கூப்புட்டுங்ளா அப்பறமா கூப்புறே
ஆ செரிங்க